உம் சே
எஸ் எஸ் சொல்லுங்க சொல்லுங்க
எங்க அக்காவ பத்தி சொல்றனீங்களே சொல்லுங்க அ கேப்போம்
உங்க அக்காவ பத்தி ஃபஸ்ட் நீ சொல்லு
ஏ அக்கா வந்து எப்டின்னா சின்ன வயசுல இருந்து அஹ் அந்த செவன் இயர்ஸ் பேக் எங்க பெரிப்பா போற வரைக்கு எத்தன வாட்டி மீட் மீட் பண்ணிருப்பேன்னு நீங்க நெனக்கிறீங்க
வெரி சிம்பிள் கொஸ்டின் ஒரு ரண்டு வாட்டிக்கு இல்ல மூணு வாட்டிகுதா பண்ணிர்பீங்களா இல்ல அதுவே ஜாஸ்தியா
ஆஹ் கிட்டதட்ட ஒரு சிக்ஸ் டைம்ஸ்தா இருக்கு சிக்ஸ் கூட இல்ல ஃபைதேன் ஃபைவ் டைம்ஸ்தா பேசிரு பே பேசிருப்பே என்னனா ஹாய் பாய் அதுதா
உம்
அவ வாய்ஸ் கூட நா மற ந்துட்டே
இப்ப நோ கான்டாக்ட்
நோ கான்டக்ட் எதுமே இல்ல ஆனா அவ எ அவுங்க தம்பி எந்தம்பி வந்து செம்ம உம் எ தம்பில இப்ப வயிக்கு அந்த வாயாஸ் ஞாபக இருக்கு அவுங்ககிட்டயே அந்த காது தோட்டோ அவுனுக்கு சுத்தமா பிடிக்காது
ஆஹ்
அந்த காது அவுனுக்கு எங்க அப்பாது காததே நோண்டினுருபாரு ஆனா அந்த காத தொட்டா அவுனுகு சுத்தமா புடிக்காது காது தொடு போது அவ காடு காது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி ச் ஒரு மாரி டக்குனு இல்த்துகு
ஆஹ்
அஹ் அதனாலயே எங்ளுகு வந்து அந்த காது ரொம்ப புடிக்குமா உம் அவ தூங்கினுருப் போன டக்குனு அந்த காலதயேனோண்டினு இருப்பே
அஹ் ஹ
எங்க வீட்ல வருவா ஆனா சேர்ச் முடிஞ்ச ஒனே நா எங் பெரிபா கிட்ட போயிடு கெஞ்ச ஆரம்பிச்சுவ அவன எங்க வீட்டுகு அனுபுங்க ஒரு நாள் தான வாரத்துக்கு ஒரு நாள் தான எங்க கூட வரா அப்டின்டு எல்லா வாரமு அஹ் அவ வந்துருவா எங்க வீட்டுக்கு அதனால எனக்கு அது இது நல்லாஸ் ஜாயா இந்துச்சு அதுக்கப்றொ அது இல்லன்றபோது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு
உம் இங்க நாங்க வந்து நா சின்ன வயஸ்ல இருந்து சேர்ச்ல பாக்றதுதா அவ பாப்பாவ சேர்ச்ல பாக்குபோது ரெண்டு பேரு சே செரி தம்பியு செரி அந்த ப்ரேஸ்தலார்ட் அப்டினு சொல்ல வைக்ரத்துக்குள்ளேவே எங்ளுகு போது போது ஆயிடு நானு சொல்லுவ அண்ணா பிளீஸ் வேணா பேசுரேணா அப்டின்ன அண்ணிகிட்டயு பேஸ் சுனாப் ஆணி பேசுவிங்க அண்ணி என்னா நீ அப்டினே ஹா ஹ ஆனாலு ரெண்டு பேரு ப்பா எங்க டாடி என்ன பண்ணுவாரு பைய கிட்ட குட்டி தம்பி கிட்ட ரொம்போ இது பண்ணுவாரு பா டென்ஷன்ல பண்ணிட்டு உக்காந்துட்டேனா அவன கூட்டு வந்து அவங்க பக்கத் அத கொறசுட்டு நோண்டிட்டே இருபாரு ஏதாவ பண்ணிட்டே இருபாரு அப்போ கூட ஊகு எப்பனா செம்ம கிளவர் எங்க ரெண்டு பேரு பேரு நல்லா தெரியு யாரு பெரிய அத்த யாரு சின்ன அத்த அப்டின்ல நல்லா தெரியு சண்டே க்ளாஸ்கு வே மா சண்டே க்ளாஸ் லா வந்து உக்காரவே மாட்டே ஏனா இவுங்க வரதே லேட்டா தா வருவாக சோ கரெக்டா சண்டே க்ளா பிறகுதா அவுங்க வருவாங்க ஆனா வீட்டுக்லா வந்ருக்காங்க மோஸ்ட்லி சண்டேஸ் பாத்ருக்கே ஆனா பேசவே மாட்டா வெரி ஷை
அவுங்க அது அப்டி ஆனாஹ் இப்போ வந்து ஏ ஒரு அங்கிள் இருப்பார்ல எங்க சர்ச்ல ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு சொல்ட்டு ஹலோ
அ ஆஹ்
தெர்ல
ஆஹ் அவங்க பொண்ணோட காலேஜ்ல வந்து அவ படிச்சா ஏ அக்கா
ஓஹோ
அஹ் என் அக்காக்கு அ அஹ் அந்த பொண்ணுோட சீனியர் உங்க தங்கச்சி இரு இருப்பாங்கல்ல
ஆமா
அந்த சர்ச் நடத்துறாருல அஹ் அந்த சர்ச் அந்த வீடு
ஆமா ஆமா
அவங்க பொண்ணு
ஆஹா ஓகே ஓகே
அந்த பொண்ணொடைய சீனியர் ஏ அக்கா ஆனா இப் போ வந்து அவ சொல்லுவா அந்த பொண்ணு சொல்லுவா அய்யோ அக்கோ பயங்கரமா வாயாடுறா உனக்கு தெரியாது ரொம்ப கேங்ஸ்டர் ஆயிட்டா ஒரு கேங்குக்கே லீட் ட்ரா ஆயி ஆ வந்து பயங்கரமா பேஸ் சவா எங்க காலேஜ்ல அவ பேரு கேட்டாலே கொஞ்சோ பயப்டுவோ
ஐய்யோ ஆ
இப்பட்லா சொல்ல ஆரம்ப்ச்சா யார் ஏ அக்காவா நம்பவே முடியலையே அப்டின்னு நா சொல்லுவே பஃபெ ஏ உன்கி நா உன் உன்னால நம்ப முடியாது ஆனா அதா உண்ம அப்டின்னுவா இப்பவரைக்கூ நம்ப்முடில
இல்ல அப்டி ஸ்ட்ராங்கா போல்டா இருந்தா ரொம்ப சந்தோஷந்தா ஆனா நா தம்பி நல்ல மார்க் எடுத்திருக்கா டுவெல்த்துல இந்த வருஷோந்தான அவ டுவெல்த்து முடிச்சா டுவெல்தா டென்த்தா தெர்ல
டுவெல்த் முடிச்சுட்டா
வெல் நல்ல மார்க்கு ஏன்னா அவுங்க சொந்தக்காரக நம்ம கேஃப் டென்ல ஒருத்திருக்கா
ஓ
பெரியம்மாவோட ப நாத்தனார் பெரியமா உங்க பெரியமாவோட தம்பியோட அந்த ஒய்ஃப் வந்து ஏ ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவகிட்ட எப்பயாவ்து விசாரிப்பே நல்லாருக்காங்ளா பேசுறாங்ளா அப்டின்னு கேப்பே நல்லாருக்காங்க பேசுறாங்க அப்டின்னு சொல்லுவா அவ்ளோதா மத்தபடி ரொம் கேட்டுக்க மாட்டே செரி நம்ம ஃபேமிலி இஷ்யூஸ் கூட எதுவுமே போக கூடாது
அப்டிலால்ல அத்தே
ம்ஹும் அத நம்ப பெரிய சர்ச்ல டிரம்ஸ் வாசிப்பாங்கவ ஒரு அண்ணா
ஆ தெரியூ தெரியூ தெரியூ அத்தே
உ வைஃப் தா ஏ ஃப்ரெண்டு
ஓ ஆனா உங்க வய்ஃபோடைய பசங்கிட்ட நா பேசுவே பெரிய பொண்ணு கிட்டதா பேசுவே அந்த பொண்ணுகிட்ட பாக்கும்போதுலா கேப்பே எப்டி ஏந்தம்பி இருக்கான்ட்டு ஆ அவனா நல்லா வாயாட்றா நல்லபடியா இருக்கா அப்டின்றா அவுள்தா அது மட்டுந்தா அப்றமேட்டு அவுங்கம்மாப்பா வந்துருவாங்க சே பேஸ் நா தப்பாய்டூன்ட்டு நா வந்துருவே
ம் ஓகே ஓகே
அப்றோ இங்க சர்ச்ச நா மிஸ் பண்றே எல்லா போச்
ஆ ஆ ஏம்மா இப்ப அங்க போயிட்
அஹ் அங்க போர்த்தில்ல அத்த
நீங்க சண்டேஸ்ல போறீங்களா இல்லையா
அந்த சர்ச் போர்தில்ல
ஓகே சேர் சேர்
நீ ஒடம்பு இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கா த்த பரவாலியா?
பரவால்ல பரவால்ல
பேச முடியுதா அத்த
ஆஹ் பேச முடியுது அதா கஞ்சோ எப்டி கண்ட்ரோல் பண்ணிட்டுதா பேசுற அது மூக்கு னாட் ன்னா உள்ள அரிக்கிது
எங்க அப்பா இப்டிதா ஒரு தடவ தும்முனா றா மூணு வாட் ஆஹா தும்புணும்ன்னு வந்தார்ன்னா மூணு வாட்டி தும்புவாரு நானு என் தம்பி என் அண்ண என் அக்கா நாங்க நாலு பேரு வந்து கவுண்ட் பண்ணுவோ ஒன்னு ரெண்டு ச் மூணு மூணு வாட்டி கரெக்டா தும்புவாரு அதுக்கப்றோ தும்ப மாட்டாரு
அப்பா தும்மறதல்லா கோல்டு வர்றதுலல்லா பேமஸ் சின்ன வயசுலந்து அந்த அ தும்பல் சத்தம் கேட்டுட்டேதா வீட்டுக்குள்ள எல்லா வருவா ஆஹ் வந்துட்டாங்க எங்க அண்ண வந்து ங்க அப்டினு விக்ஸ் மருந்துல
பூன நா அது எங்க அப்பாதா பூன
ஆமாவா
ஆமா
பூன எதுக்கு புடிக்குமா
எங்க அப்பாக்கு புனையும் புடிக்கு நா ஆட்டக் டாகியும் புடிக்கு
ஏ புதுசா இருக்கு டாக பத்தி தெரியும் முன்னாடி ஆனா பூன எனக்கு புதுசா இருக்கு
இங்க பழைய வீட்டுக்கு பழைய வீடு மலையாளி வீட்ல நாங்க இருந்தோ ரெண்ட்டுக்கு அப்போ வந்து கிச்சன் ஷெல்ஃப் மேல பூன வந்து குடியேறி மூணு குட்டி போட்டுருச்சு
ஆஹ்
அதுல எப்படியோ ரெண்டு குட்டி நாங்க கண்டுபிடிச்சோ அத துரத்த ஆரம்பிச்சோ வெறட்ட ஆரம்பிச்சோ இப்ப வந்து ரெண்டு குட்டிய எப்படியோ தூக்கி எடுத்துட்டு போயிடுச்சு
ஆஹ்
ஆனா ஒரு குட்டியை விட்டுட்டு விட்டுருச்சு அடுத்த நாள் அது ரொம்ப நேரோ தேடிட்டே வந்துந்துச்சு எங்க வீட்டுக்கு கியோ வந்தது அப்பயு நாங்க அது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நாங்க டிரம்முக்குள்ள வந்து ஒளிச்சு வெச்சுட்டோ
உம்
குட்யே அந்த மாத்ரி மூண் நாள் தொடர்ந்து தொடர்ந்து வந்துனே இருந்ச்சி ஆனா ட்ரம்லதா ஒள்ச்சு வச்சிருக்கோன்ட்டு மூணாவ்து நாள் கண்டுபுடுச்சி அந்த ஸ்மெல் வச்சு அந்த பூனுயே அந்த ட்ரம்யே சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வர ஆரம்ச்சிது எங்க அப்பாவுக்கு ஒரு மாரி பாவ்மா இருந்து ன்னா பண்ணாரு செரி ஓக் கே ஃபைன் ஒன்னு பண்ண முடியாதுன்டு எடுத்து அந்த பூனைய வெள்ள விட்டு பால் குடுத்த குடுத்து அனுப்பி விட்டாரு
சூப்பர்
அதுக்கப்றோ பழைய வீட்ல இருக்கம்மோது இந்மா பூனதா டார்சர் பண்ண ஆரம்ச்சுது அப்பியு ஒரு ந்து ன்னா பண்ணாருனா பால் குடுத்து அந்த கொஞ்ச வளத்து இது பண்ணாரு
ம் எனக்கு பூன எனக்கு பெட் அனிமல்ஸ்லா புடிக்காது வீட்ல கூட சின்னத்தைக்கு தா நாய் வளக்கணு நரி வளக்கணுன் கேட்டே இருக்கு உங்க சித்தப்புக்கு ரொம்ப புடிக்கு பெட் வளக்கணு வளக்கணும்ன்ட்டு ஆனா எனக்கு எங்க டாடி க்கும் சுத்தமா புடிக்கவே புடிக்காது ஆனா கடசியல சரி ஓகே ஒரு எல்லாரு இது பண்ற நா இந்த நாய் குளிக்க வைக்கிறது தொடைக்கிறது இதல்லா எதுவுமே பண்ண மாட்ட ஏ நீங்க வளர்க்றீங்ளா வளர்த்துக்கோங்க சாப்பாடு வக்கற் சாப்பாடு வக்கிற மத்த தவர இது எதுவு நா பண் மாட்ட அப்டின்ன சொல் அனத்து ஏனா வேஸ்ட்டா போச்சு இப்போ ஃபீலிங்கா இருக்கு கரெக்டா ஜேம்ஸ் பெறந்துட்ட பிறகு அத தூக்கின் பெயிட்டு வெளிய விட்டுட்டோ யார்ட்டயோ குடுத்தோ நாங்க திருப்பி வாங்கிக்கிறோன் குடுத்தோ பத்தி அவ்ங்க வந்து நாங்க குடுத்துட்டோ நாங்க இது பண்ணிட்டோ வெளியார் கோ குத்துட்டோ அது ஓடி போயிச்சு அப்டி அப்டின் சொல்ட்டாங்க இப்ப வச் தொலச்சதே தப்
ம்
அவன் அவன் குட்டி பாப்பாவா குழந்தையா கை குழந்தையா பெட்ல இருக்கும் போது அவனை சுத்தி முடியிருக்கும் அந்த லேப்ரட்டாரோட முடி நிறைய கீழே விழுறதுனால அங்கங்க முடியிருக்கும் கை குழந்தை ஒன் மந்த் டூ மந்த் பேபிக்கு அவன் மேல எல்லாம் வந்து முடி அப்ப எனக்கு பயமா ஆயிடுச்சு தெரியாம உள்ள போயிடுச்சு கை சப்புறான் டக்குன்னு உள்ளே போயிச்சுன்னா கஷ்டம் இல்ல
ஆமா அத்தை
ஆ அதனால அப்பதான் கொடுத்தோம் இல்லைன்னா எங்க வீட்டுல இருந்திருக்கும்
ம் அத்தை அம்மா கூப்பிடுறாங்க அப்புறம் பேசு ஆ சாரி அச்சே பாய் ட்டு
பாய்